ஹலோ ஹலோ சர் கேக்குதுங் சார் கேக்குதுங்ளா
ஆ ஆ எனக் கேட்குது குட் ஈவ்னிங்
குட்ஈவ்னிங் சார்
ம் என்ன பண்றீங்க
சேர் நானு இப்போதா வந்த வீட்டுக்கு வந்தே
அப்டியா ஒர்க் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்கீங்ளா
ஆமா இப்பதா ஒர்க் முடிச்சுட்டு வந்தே சார் வந்த உடனே நா நா ஸ்கூல்ல ஒர்க் பண்றே சார் டீச்சர் வந்த உடனே பாப்பாக் கொஞ்சோ டயர்டா இருக்கான் போல ஃபீவரிஷா இருக் குங்க சார் என்ன பண்ணலாங் சார்
என்ன பண்ணலா அப்டின்னா பக்கத்துல மெடிக்கல் ஷாப் எதுவு இருக்கா
ஆ இங்க இல்ல சார் நாங்க வில்லேஜ்ல இருக்கோ
வில்லேஜ்ல இருக்கீங்ளா செரி யாராவது போனா எத்தன வயசு பையனக்கு
பையனுக்கு இப்பதான் சிக்ஸ் சார்
ஆறு வயசு ஆறு வயசுனா நீங்க டேப்லெட் குடுக்குற பழக்கோ ஆறு ஆறு வயசுக்கு வந்துட்டு டேப்லெட் குடுக்க வேணா அது சரியாவு வராது ஆ சிரப் இருக்கு ஆ பி டூ பிப்டி சிரப் இருக்கு சரிங்ளா
ஆக்சுலா அது வந்து ஹாப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் குடுத்துருக்காங்க வீட்ல
குடுத்துருக்காங்க செரி வேற எதூ உங்களுக்கு அது அது
கப்ரோ வந்து பாக்லானு சொல்லியிருந்தாங்க ஆனா ஆக்சுலா அவனுக்கு ஸ்டாப் ஆகல சார் ஃபீவர் அப்டியே தான் இருக்கு கம்மி ஆகல ஆகல சார்
என்ன பண்றீங்க அப்டின்னா ஆன்டிபயாட்டிக் ஒன்னு இருக்கு பவுடர் சேத்து க கலந்து குடிக்கிற மாரி ஒன்னு இருக்கு
ஓகே சார்
அமாக்சிலின் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் இருக்கு
ஓகே சார்
அந்த சிரப் வாங்கி நீங்க நெக்ஸ்ட் டைம் குடுக்கறப்போ இல்ல ஆ சரி நெக்ஸ்ட் டைம் ஃபோர் ஹார்ஸ் ஆகி ஆயிருச்சா ஆக்சுலா ஆயிருக்குனு நெனக்கிறே மதியம் தான குட்தீங்க ஆயிருக்கும் ஃபோர் டு ஆமா ஃபோர் டு சிக்ஸ் ஸ்கூல பாத்துக்க ஒன் கிளாக்னா ஆயிருக்கு இப்போ கூட ட்ரை ட்ரை பவுடர் மாரி ஒன்னு இருக்கு அதுல வாட்ரு பவுடரு தனி தனியா வரு அத நீங்க என்ன வாங்கி நேரா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்பற அத மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு ஃபை எம் எல் ஆ நீங்க குடு குடுங்க அப்டி குடுக்கும் போது இன்னு கொஞ்சோ சேத்து நல்லா கேட்கு இன்னு எஃபெக்டா இருக்கு
ஓகே சார்
அது கூட பையனுக்கு வேற எது இருக்கா கோல்டு அந்த மாரி எதுவு இருக்கா கோல்டு காஃப் ரன்னிங் நோஸ் எது இருக்கா ஹலோ ஹலோ
லோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங் சார் உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ எனக்கு இப்பதா கேக்குது அ அதோட உங்களுக்கு ஆ பையனுக்கு எது இருக்கா கோல்டு காஃப் ரன்னிங் நோஸ்சு அ இருக்கா அதுக்கு என்ன பண்ணலா அப்டின்னா என்னென்ன இருக்கு ஃகாப் இருக்கா ஃகாப்
காஃப் இருக்கு ரன்னிங் நோஸ் இருக்கு சார் ஃபீவர் வேற
ஃபீவர் ஆ
காஃப் ரன்னிங் நோஸ் மூணுமே இருக்கு
மூணுமே இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு இது மூணுமே ஒரே இதுல வர்ற மாரியு சில மெடிசன்ஸ் இருக்கு சில சிரப்ஸ் இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு என்ன மாரி எப்டி வேணு எல்லாமே செப்ரேட்டா தனித்தனியா வாங்கற மாரி வேணுமா இல்ல மிங்கிளா இருக்கற மாரியே வேணுமா
செப்ரேட்டா எல்லா வேண்டா சார் ஒரே இதுல குடுக்கற மாறி ஆ டீம் மினிக்குன்னு சொல்லி ஒரு சிரப் குடுத்திருந்தே சார் நானு ஆக்சுவலா ரன்னிங் நோஸ்க்காக தா டீ மினிக்குன்னு சொல்லி ஒரு சிரப் குடுத்திருந்த சார் காலைல குடுத்தே குடுத்துட்டு தா நா ஸ்கூலுக்கு கெளம்புனே சார்
அப்டியா
அதுக்கப்புறோ அவனுக்கு கொஞ்சோ டயர்டா இருக்கான்னு சொல்லி வீட்ல தா குடுத்திருக்காங்க ஒன் ஓ கிளாக் வந்து பேராசிட்டமல் குடுத்திருக்காங்க
சரி ஆ ஆ செரி இப்போ இல்ல அப்படின்னா இப்ப அந்த சி அந்த இது சிரப் வாங்கி எவ்ளோ நாள் ஆச்சு நீங்க மார்னிங் குடு த்த சிரப்பு ஐ மீன் வாங்கி ஓப்பன் பண்ணி எவ்ளோ நாள் இருக்கு
இப்பதா வாங்குனே
ஆ இப்ப தா வாங்குனீங்கள இல்ல ஓப்பன் பண்ணி நீங்க வாங்குனதுல இருந்து ஓப்பன் பண்ணிருப்பீங்கள
ஆமா ஓப்பன் பண்ணி ஒன் மந்த் ஆயிருக்கும் போல சார்
ஆ ஒன் மந்த் இருக்குமா சில சிரப் எல்லா ஒன் மந்த்து சம்திங் ஆயிருச்சு அப்டின்னா இப்ப நா சொன்னேலே ஒரு டை சிரப்பு பவுட்ரு வாட்ரு மிக்ஸ் பண்ற மாரி ஒரு சிரப்பு இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தே இல்லையா
ஆமாங் சார்
அந்த சிரப் எல்லா மூண் நாள் தா ஓப்பன் பண்ணி மூண் நாள் தா மூணுல இருந்து அஞ்சு நாள் தா அத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியு அதுக்கப்புறோ அத நம்ம யூஸ் பண்ண முடியாது அதோட ஆ கலரே ஆட்டோமெட்டிக்கா சேஞ்ச் ஆயிரு
ஓ ஆமா சார்
அதுக்கப்பறோ அத நம்ம யூஸ் பண்ணாலு அது பாய்சன் மாரி ஆயிரு இல்ல அதோட எஃபக்ட் வந்துட்டு அதுல கெடைக்காது
ஓகேங் சார்
அந்த மாரி ஒவ்வொரு சிரப்புக்கு ஒரு மாரி இருக்கு சில ப்ராண்ட பொருத்து மாரு மேக்ஸ் மேக்சிமோ நீங்க ப்ராண்டடா பாத் த்து வாங்குனீங்க இந்த பி டூ பிப்டி இந்த மாரி இருக்கு அதுக்கப்பறோ கால்ஃபால் இந்த மாரி சிரப் எல்லா இருக்கு அந்த மாரி சிரப்பெல்லா நீங்க வாங்கி யூஸ் பண்ணும் போது ஒரு ஒண்ணுல இருந்து ஒரு மூணு மாசோ வரைக்கு கொஞ்சோ இல் டுத்து குடுக்கு அந்த மாரி சிரப்லா கொஞ்சோ நெக்ஸ்ட் டைம் பாத்து வாங்குறப்போ பாத்து வாங்கிக்கெங்க ஆனா இப்ப நீங்க எல்லாமே மெர்ஜாயி அதாவது இப்ப சொன்னீங்கல்ல காஃப்புக்கு ரன்னிங் நோஸ்க்கு ஆ பேராசிட்டமல் அதாவது ஃபீவர்ருக்கு இதெல்லாமே சேந்து வர மாரி நீங்க மெடிசன் வாங்குனீங்க அப்டின்னா அது வந்துட்டு கம்பெனிலா அந்த மாதிரி வராது கம்பெனி அப்டின்னு சொல்ட்டு நீங்க வாங்கும்போது அது செப்ரேட்டா தனித்தனியா தா வரு அதாவது காஃப்புக்கு தனியாவு இப்போ ரன்னிங் நோஸ்ஸுக்கு தனியாவு ஃபீவருக்கு தனியாவு இந்த மாரி தா நம்ம தனித் தனியா தா வாங்க முடியு ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
ஆ சார் கேக்குங்களா ஹலோ அ கேக்குதுங்க சார் எனக்கு கேக்குது சார் உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு இப்பதா கேக்குது
ஆ நாங்க ஃபர்ஸ்ட்டேட் பண்ணோ சார் ஃபர்ஸ்ட்டேட் பண்ணோ வாட்டர் டவல் பாத் எடுத்தே எடுத்தா எடுத் தா பைய அப்புறோ இந்த கற்பூரவல்லி இருக்கு இல்லையா அந்த எல
ஆ ஆமா
அந்த அத வெச்சு கொஞ்சோ கொஞ்ச நேரோ வெச்சு பாத்தோ உள்ளங்கைல
அப்டியா செரி ஆ அ
ஆமாங்க சார் அப்போ வந்து ஆக்சுவலா அவனுக்கு வந்து டூ டேஸா தா இருந்தது நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பாத்துங் கூட அவனுக்கு அந்த செட் ஆகலேன்னு சொல்லிதா சி செரி நா உங்களுக்கு கால் பண்ணே சார்
அப்புடியா செரி அதா மாக்சிமோ அந்த ஆன்டி பயாட்டிக் சிரப்ப வந்துட்டு சேத்து குடுங்க அப்டி சேத்து குடுக்குறப்போ இன்னு கொஞ்ச பெட்டரா ஃபீல் கெடைக்கு அதே மாதிரி இங்கக் குடுக்குற ஃபுட்ல இருந்தும் குடுக்குற நீங்க வாட்டர் இந்த மாரி கண்டன்ட்ல வந்துட்டு கொஞ்சோ கோல்ட் இல்லாம ஐ மீன் கொஞ்சோ வாம்மா குடுக்குற மாரி பாத்துக்கோங்க ஆ அதுக்கப்பறோ ஆ சொல்லுங்க ஹலோ ஹலோ
ஹலோ ஆ சார் கேக்குதுங்ளா ஆ சாப்பாடுமே வந்து அவ சாப்புட மாட்டேங்றா
ஆ அல்ல ஃபீவரிஷா இருக்கும்போது ஏன இப்ப நம்மளுக்குமே இப்போ ஃபீவர் இருக்கும்போது மா மோஸ்ட்லி பாத்தீங்க அப்டின்னா ஒரு மாரி நாக்கெல்லாம் ட்ரைய்யா ஒரு மாரி நாக்கல்லா ட்ரையா ஒரு மாரி கசப்பா அந்த மாரி இருக்குன்னா நம்மளே மோஸ்டா ஆஃப் சாப்புட மாட்டோ
ஆமா ஆமா ஆமா
அப்போ நம்ம நம்மளே இந்த மாரி இருக்கிறப்போ பசங்களு அப்டிதா இருப்பாங்க சோ நீங்க ஏதாவது அவனுக்கு புடிச் ச மாரி கூட ஏதா வாங்கிக் குடுங் ஃபீவரிஷ் ச சரியாற வரைக்கு அவன் ஏதாவது பர்டிகுலரா ஏதா மோஸ்டா விரும்பி சாப்புடுவான் இல்லயா
ஆக்சுவலா அவன் விரும்பி சாப்டுவான்னா லேஸ் வாங்கிக் குடுன்னு சொல்றாங்க சார்
அது வேணா அது வேணா இட்லியோ இல்ல பரோட்டோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்டுவாங்கல்ல
பரோட்டா கூட வேண்டா அவன் இட்லி கூட ஹாஃப் இட்லி தா சாப்ட்றா அதுக்கப்றம் வேண்டான்ருவான்
ஆ அ இல்ல இப்போ ஃபீவர் ஃபீவரு இருக்கறனால மட்டுந்தா அந்த மாரி இருக்கானா இல்ல எப்போமே அந்த மாரி தா ப சா அதிகமா சாப்ட மா
இல்ல இல்ல எ ஃபீவர் இருக்கும் போது இந்த மாரி எல்லா இருப்பான்
அப்டியா செரி செரி அது நார்மல் அது அஸ் யூசுவல் தா எல்லாருக்குமே அந்த மார்தா இருக்கும் அதப் பத்தி நீங்க எதும் ஒரி பண்ணிக்க வேணா ஆ மோஸ்ட்டா ஃபீவர் அப்டின்னு வந்துட்டா நம்ம வந்துட்டு ஆ நம்ளோட ஹ ஹார்மோன்ஸே நம்மகிட்ட இருக் நேச்சுரலாவே நம்மகிட்ட சில ஆன்டிபயோட்டிக் மாரி ஹார்மோன்ஸா இருக்கும் வேற ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம பாடில செக்ரேட் ஆய்ட்டே இருக்கும் அந்த இது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த இதுக்கு ஆப்போசிட் ட்டா வேல செய்ய ஆரம்ச்சுரும்
ஆ
மோஸ்ட்லி நீங்க இன்ஜெக்ஷன் போட்டாலும் கூட அந்த ஒரு மாரி ஃபீவர் இருக்றது ஒரு ஒன்னுல இருந்து மூணு நாள் வரைக்கு அந்த இது இருந்துகிட்டே இருக்கும்
ஓகே ஓகே சார்
ரொம்ப ஆ இத அதாவது நம்ம பாடில இருக்கற அந்த ரத்த வெண்ண வெள்ளையணுக்கள் வந்துட்டு ஒழுங்கா ஒர்க்காகலே அப்டின்னாதான் இந்த மாரி ஒரு இது இல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அது கூட நம்ம டோசர் மாரி ஒரு ஒரு இன்ஜெக்ஷ க்ஷனோ இல்ல சிறப்பா குடுக்குறப்போ ஆ கொஞ்சோ சடனா நம்மளுக்கு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு ஆனா மறுபடியும் ஒரு நாலு மண அந்த டோஸேஜோட எஃபெக்ட் கொறஞ்சதுக்கு அப்றம் மறுபடியும் ஃபீவர் இருக்கும் நம்ம கூட சொல்லுவோம் அ சிரப் குடுத்தோன இப்ப கொஞ்சோ பராயில்ல நல்லா இருக்கு அப்டின்னா இப்ப மறுபடியு விட்டு விட்டு விட்டு அடிக்கற மாரி இருக்கு அப்டின்வோ
ஆமாமாமா
ஆ அப்போ நீங்க வந்துட்டு அதா ஒரு ஒ எப்டியு ஒரு ஒன்ல இருந்து ஒரு மூண் நாள்க்கு வந்துட்டு அந்த எஃபெக்ட் இருந்துதா இருக்கும் ஸோ நீங்க வந்துட்டு பெருசா எது ஒரி பண்ணிக்க வேணாம் ஆ கேக்குதா ஹலோ
ஹலோ ஆ சார் கேக்குதுங்களா இப்ப கிளினிக்ல எடுத் க்கு வர்லாமா வேண்டாமா சார்
ஆ கிளினிக்கு இப்போ ஃபீவர் ஸ்டார்ட் ஆயி எவ்ளோ நாள் ஆயி க்கு நீங்க எவ்ள நாள்க்கு வந்துட்டு டோஸ் குடுத்துருக்கீங்க
ஆக்சுலா நேத்து காலைல முந்தாநேத்து நைட்டு சார் நேத்து காலைல கொஞ்சோ நல்லா இருந்தா ஆமா நே நேத்து கொஞ்சோ ஓரளவுக்கு பரவால்லயா இருந்தது இப்ப திருப்பி முந்தாநேத்து மாரி கொஞ்சோ ஃபீவரிஷா இருக்கு சார்
ஆ சரி இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நா சொன்ன அந்த ட்ரை சிரப்பு வந்துட்டு இருக்கும் டை சிரப்பு னு கேட்டாலே எல்லா மெடிக்கல்லயு குடுப்பாங்க
ஓகே ஓகே சார்
சரிங்களா அந்த சிரப்பு வாங்கிட்டு வந்து இப்போதைக்கு ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு நீங்க அந்த சிரப்பு வச்சு குடுங்க இல்ல அந்த சிரப் குடுத்தும் உங்களுக்கு அப்டிதா இருக்கு இல்ல ஃபீவரிஸ் வந்துட்டு இன்னு ஹெவியா இருக்கு அனலா இருக்கு ஆ கண்ணெல்லா அவனுக்கு ரொம்ப டா எரியிற மா இருக்கு இந்த மாரி இருக்கு அப்டின் னா நீங்க வந்துட்டு இங்க கூட்டிட்டு வாங்க நம்ம இன்ஜெக் ஷன் போட்டுக்கலா ஓகேங்களா ஆ ஆ நீங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சோ இன்ஃபார்ம் பண்ணிறீங்களா
ஆக்சுவலா சின்ன ஒர்க்கு இருக்கு
இன்ஃபார்ம் பண்ற
ஆ இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆ நா க்ளின்க்ல இருந்தா நா அலர்ட் பண்ணிக்கிற ஆ சேரி ஓகே வேற ஏதோ டவுட்னா கால் பண்ணுங்க
ஓகே சார் கண்டிப்பா சார்
ஆ ஓகே ஆ சேரி